ஒ என்னாடி என்ன பண்றீங்க
ஓ ஷாலினின் வருது அது நீங்க தானா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
அ ஆ எனக்கு ஒரு டவுட் அக்கா இப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்கல இப்ப இந்த கால் எனக்கு வந்து அதுல எதுவே அ காட்ட மாட்டிக்குதே
அது முடிஞ்சிரிச்சுடி அது பண்ண முடியாது இனிமே நீ ஆ
இது நானு நா ஃபோன் அவுங்களுக்கு ஃபோன் பண்ணா அது வந்து எனக்கு காட்டுது நா ஃபோன் ப மாரி அவுங்க எனக்கு ஃபோன் பண்ணா அவுங்க ஃபோன் பண்ணதே எனக்கு காட்ல அது எனக்கு
ஃபோன் பண்ணதே காட்லயா இன்னானு வந்துச்சு இன்னானு வந்துச்சு
அவுங்களுக்கு ஃபோன் பண்ண மாரியே வர்ல அவுங்க நம்பர்ல நா ஒ பத்து நிமிஷ பேசுனா அந்த ஃபோன் காலோட இதுவே வர்ல இந்த இஸ்ட்ரியே காட்ல
இன்ன சொல்ற ஏ க காலியா உண்ண யூஸ் பண்ணிருதாங்களா அவுங்க
அவுங்க தா எனக்கு ஃபோன் பண்ணாங்க
அப்ப நீ காலியா இருப்பா அவ்ளோதா அங்க ஆஹ் நா அப்பறமா சொல்லவா நான் வாட்ஸ் அப் கால்ல உன்ட்ட பேசுற செரியா ஜுலி ஹெட்போன் போட்டா யூஸ் பண்றடி
இப்ப வாயி
ம் ஆக்சுலி ஹெட் ஃபோனா ப்ளூ டூத்தா இது என்னனே தெர்லயே ஒரு பாக்ஸ் உள்ள இருக்குல்ல
ஆ அது ப்ளூ டூத் தா
அத எப்டி கானக்ட் பண்ணனு எனக்கு தெரியாது அட்லீஸ்ட்
அது இன்னா அதுல ப்ளூ டூத்ல போன்ல இருக்க ப்ளூத் ஆன் பண்ணிட்டு அதல ஒரு பட்டனு இருக்கு அத எடுத்து போட்டி இந்த போன்ல கனக்ட் பண்ணீங்கனா அது ஆன் ஆய்டுமே
ம் அதுபோக எங்க வீட்டுக்காரு கொடுத்தாரு வேண்டான்டுருவே அவரு வச்சிருக்காரு எத்து இது யூஸ் பண்ணுனாரு பட் எனக்கு தெரில சரி விடு அவர் வந்த உடனே கேட்டுக்குறே நா இத பண்ணி என்ன வேற திட்ட போறாரு புதுசா வாங்கினு வந்தாச்சு அவரு வாய்ன்ட்டு வந்து வச்சாரு சேரி அவரே எனக்கு குடுத்தாரு நான் கேக்கல அவரா குடுத்தாரு ஃபோன் பேசனல அதனால காது ஏற்கனே ஸ்பீகர் போய்டுச்சி இன்னு போய்ட போதுன்னுவாரு
ஹ
அப்டி சொல்லுவாரு அவரு
ம் ம் ம்
அவ லெக்குன கால் ஆப்ரேஷன் பண்ணினுருகிற ஆள் தா உண்மயாவே சொல்ல போன
பண்ணிருக்கீங்களா
ஆம்மா ஆம்மா
ஏன்
காது அத ஏன்டி கேக்கற என் அண்ணா அடிச்சி காது பிஞ்சி
யாரு அடிச்சி
எங்க அண்ணன் தா
என்னகா செய்து இது வந்து கல்யாணோ ஆவுறதுக்கு முன்னாடியா
புரில ஆமா ஆமா ஆமாமா கரெக்ட் கல்யாணோ ஆவுறதுக்கு முன்னாடி எங்க அண்ண அடிஸ்ட்டா என்ன
இங்க எல்லார் வீட்லயு அண்ண தம்பி இருந்தா அதேதா எங்க வீட்ல எங்க தம்பி என்ன போட்டு அடி அடினு அடிப் பின்னிடுவான்
அப்டியா ன்ன சொல்ற
பல்ல ஒடச்சு நாலு வருஷோ ஹாஸ்பிடலுக்கு போனாங்க
பல்ல ஒடச்சு நாலு வருஷமா அடக் கடவுளே
இப்போ டூப்ளிகேட் பல்லு வெச்சிருக்காங்க ரெண்டு பல்லு முன்னாடி
அய்யிய்யோ
நா வே இல்லக்கா நா வேணும்னே பண்ல எப்பயுமே நாங்க அடிச்சுதா ஒரு பாசத்தயே நாங்க அடிச்சுதா காட்டி பாசத்தயே இது பண்ணிப்போ அது வீட்ல அன்னிக்கு அப்பா அம்மா இல்ல எங்கேயோ போயிட்டாங்க இவன் என்ன சீண்டிகினே இருந்தான் எனக்கு டென்ஷன் ஆயிடுத்து நா டிவி பாத்துனு இருந்தே இவன் படுத்துனுருந்தா பாய் போட்டு கீழ அவன் டென்ஷன் ஆவுத ஏ ஏரியப் இப்டி தொப்புனு அவ மேல குச்சிட்ட நா குத் சுட்டு அவ பல்லு போய் அப்டியே டைல்ஸ்ல அப்டியே பட்டு அப்டியே பல்லு புட்டுக்குச்சு
அடக்கடவுளே
ஏமாத்தி சொல்லாதரா வீட்ல சாரி சாரி எ ரத்தொ வருது எனக்கு பயமா இருக்கு வீட்ல யாரு இல்ல அந்த பல்ல வாங்கி தூக்கி போட்ட
தூக்கி போட்டியா
தூக்கி போட்ட
அப்பறோ
எனக்கு பயொ வந்துருச்சு வீட்ல காட்டி இவ என்ன அடிவாங்க வெச்சிருவான் சொல்ட்டு அப் அப்பறோ வந்து வீட்டுக் வந்தொட்னே சொல்லிவுட்டாங் அக்கா அத் அடிச்சு போட்ருச்சுன் சொல்லிட்டா வீட்ல வந்து என்ன ரெண்டு பேரு அடிகறதுக் வராங்க அதுக்கப்பறோ ஹாஸ்பிட்லு ஆ ஆமா மூஞ்சுலா எல்லா அதா சொல்றாங்க பொண்ணு பாக்க முடியு மா இந்த மாரி பண்ணிட்டு இந்த பொண்ணு எல்லா என்ன திட்றாங்க வந்து வந்து எனக்கு அப்புறமேதா கில்ட்டியா ஆய்ர்ச்சு மூஞ்சு மாறி போச்சுதா எனக் தெரி நா வேணுமனே பண்ணல அவ என்ன பண்ண டென்ஷன்ல குத் சம் பல்லு ஆட ஈ காட்டினே இருந்திருக்கா போல அப்டியே போய் டைல்ஸ்ல பட்டு அப்டியே தெரிச்சிர்ச்சு
எங்க அண்ணா ஒன்னு இல்லடி சாப்பாடு போட சொன்னா நாங்க அப்பயுமே அடிச்சுனுதாங்கடப்போ அடிச் சும்மா வந்து போனே வெச்சுக்கயே சாப்பாடு போட சொன்னா என்ன நா போடவே இல்ல நா மனுவ போங்கண்ணே என்னால போட முடியாதுன்ன வந்தா பளார்னு அடிச்சா பாரு காது கொய்யினு மட்டுந்தா சத் தே கேட்டது தவர மழ பெய்து சோனு அந்த சத்தொ அவுங்க பேசறது எதுமே எனக் கேக்கல கொய்யினு சத்தோ கேட்டது அடுத்த ரெண் நாள் கழிச்சி என்னாச்சுனா காது சீ வடிச்சிச்சி சீ புடிச்சுக்கிச்சு காது சீ புடிச்சு என்னா ஆச்சுனா சீ புடிச்சிதா அது வந்து ஜவ்வு ஓட்ட போட்டுச்சு போலக்குது அது அப்ப வந்து ம மழ டைம்தான சீ புடிச்சினு கா ரெண் நாளைக் போய் காது சீ பண்ண மறுபுடியு சீ ஒழுவு ஒழுவாது காது வலி எடுத்துக்கோ இதே மாரி காது வலி வந்தினே இருந்தா அப்டெட் என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் இது காது ஜவ்வு பெரிய ஓட்டையா வந்துச்சுருன்ட்டாங்க அதாது நா கல்யாண ஆவரதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணினு எவ்ளோ ஃபோர்ஸா அட்சிருந்தா செமா கே அப் பயே எங்க ஊடு நம்பல நா சும்மா ட்ராமா பண்றேன் நாங்க அப்பயே எனக்கு காது கொய்ன்னு இருந்ததுன் சொல்றே அதுங்க யாருமே நம் பவே இல்ல சும்மா ட்ராமா பண்றே அப்டின் நெனச்சிக்டாங்க எல்லாரு
அதுதா ஆரம்பத்துல புரிஞ்சிக்கதா மாட்டாங்க இவுருக்கு அப்டிதா ஹாஸ்பிட்லுக்கு இட் போய் மாவு அந்த பட்டுனு வந்து வைக்கலாக்கா இப்ப ரெண்டு வர்ஷத் துக்கு முன்னாடிதா அந்த இது வெச்சாங்க பல்லு ப்ளாஸ்டிக் பல்லு மாரி அப்ப வெக்கல நாலு வர்ஷமா போய் போய் அது மாவு வெச்சு அடிச்சா ப்ரைவேட்லதா க காட்னாங்க மாவு வெச்சு அடச்சு அடச்சு ஊசி போடுவாங்ளா அங்க அதுவே ஒரு மூணு வருஷ நடந்தாங்க பட்டுன்னு வைக்க கூடாது சொல்ட்டாங்க
என்னாடி சொல்ற
கஷ்டப்பட்டோ வீட்டுக்கு வரும்போது ஆஸ்பிடல இருந்து அழுதுனே வருவோ பாக்க பாக்க ரொம்ப கஷ்டம் ஆ இப்ப அப்படியா பல்லு எடுத்துட்டு அப்டி ஒரு மாரி அழிவு போற மாரி ஆயிடுச்சு இந்த பல்ல எடுத்துட்டு அப்பற இப்ப டூப்ளிகேட் பல்லு வச்சிருக்கோ
நல்லாருக்கா அது பாக்றதுக்கு ஒண்ணு தெ
ல ஒரு மாறி மூஞ்சி வித்தியாச வந்து இப்ப செட் ஆயிடுச்சல்ல இப்ப அழகா தா இருக்குறாரு
ஐயோ பாவோ லைஃப்லா கஷ்ட தெரியுமா அது எதோ சாப்பட முடியாது எதிர்க்க வச்
ஆ ஆனா அந்த அந்த மாரி பிளாஸ்டிக் பல்லு இல்ல இன்னமோரு பல்லு சொல்லுவாங்க பாக்க பாக்கும் போது அது தெரியாது எல்லா பல்லு கூட
ஏய் எல்லா பல்லு நானுமே பல்லு கட்டிக்கிறேண்டி பல்லு அடைச்சுக்கிற அதாவது நா கடாப்பல்லு அப் அடடச்சுக்கிறே நா வந்து கேப் போட்டுக்கிறே அதே மாரி ஒரிஜினல் பல்லு வச்சுக்கிறேங்க எங்க அத்தைக்கு நாங்க வச்சோ பல்ல பூரா புடுங்கிட்டு நாலு பல்லு மேல ஏத்தணோ
ம் ம் ப
அது ஆனா நல்லாதா இருக்கு அது பல்லு மாரி தா இருக்கு அதுவு இருந்தாலு நம்ம அதிகமா வந்து ரொம்ப இது பண்ணனா அது வந்து வந்துரு அப்படின்ற மாரி தா சொன்னாங்க ஒரு பத்து வருஷ கேரண்டி குடுத்துருப்பாங்க இத்தனை வருஷ
ஆமா ஆமா அது ஒரு பல்லே வந்து ஏழாயிரூபா போல
ஏ ஏழாயிரம்ன்றது கம்மியா இர்குது நாங்கல்லா நாலாயிர குடுத்து வச் ஒரு பல்லு நாலாயிர குடுத்தே அதாவது நா வச்சு இது வந்து எப்பனாா ரெண்டாயிரத்தி பதினேழுல
ஆ ஆ இவன் இது ட்டாய் நா ரொம்ப நாளா ஒரு ரொம்ப வருஷ ஆயிருச்சுக்கா அஞ்சாரு வருஷத்துக்கு மேல இருக்கு
நாலு ரெண்டாயிரத்தி பதினேழுல தா நாங்க வச்சோ டாக்டரு அது இப்ப அ ப்ரைவேட்ல தா எங்க அப் கத்தை காமிச்சுங் எங்கத்தைக்கு வச்சு வுட்டுருக்குறோ பல்லு நாலாயிர சொல்ட்டு பதினாறாயிர குடுத்துர்னு அப்பற அந்த இது மாத்திர அது இதுன்னு இருபதாயிர இழுத்துட்டாங்க
ம் ம்
அப்படிதா வச்சுக்கிறாங்க நல்லாதா இருக்குது இப்பத்தக்கி ஒன்னும் பிரச்சன இல்ல அப்டிதா போயினுகுது ஆ அதா நீங்க சொல்லு
காலைல சாப்பாடு செஞ்சு பசங்கலா அனுச்சிட்டீங்களா
ஆ அமுச்சுட்டு நா இப்பதா கூழ் குடிச்சே எட்ற மணில்லா போய்டு வாண்டி
ஆ ஆ நா மெசேஜ் பண்ணேனா ஒருவேள நீங்க வேலையா இரு க்கிங்கன்னு நெனச்சிட்ட நா ஆ
எட்டற மணி போயிடுவோ நா துணி தொவச்ச துணி தொவச்சு காய வச்சு ட்டு என் சின்ன பையனுக்கு சாப்பாடு விட்டு நா கூழ் ஒரு சொம்ப எடுத்துன்னு வந்து ஒக்கான்டே அவ்ளதா குஷ்ட்டு போன் எடுத்தா அவ மெசேஜ் இருந்து சரி கால் பண்ணலாமேன்னு பண்ண அவ்ளோதா வேலை முடிஞ்சிச்சு இதோட நா பதினோரு பதினொன்றரை மணிக்கு எ பையனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனு அதா அதா செய்வ அவ இம்மா இன்னைக்கு செ இன்னைக்கு வந்து ஒரு மேகி கேட்டுக்கறாரு அதனால மேகி செய்யலா மேகியே குடுக்க கூடாதுதா இருந்தாலு அவ வந்து ஆனா அவ கேக்குறத குடுக்கலனா அவ சாப்பட மாட்டா அப்படிதா எடுத்துனுவருவா பாக்ஸ்ஸ
உ
அதனால சு சும்மா கொஞ்சமா செஞ்சு ஏத்துனு போய் குத்துட்டு வந்துருவே அதுக்குதா இல்லனா சாப்பாடு செய்யறதுனா இன்னு லேட் ஆவு எனக்கு டிலே ஆவு அதது ஒரு த்துருவேன் சீக்கிரமா முடிச்சு ஆமா பட் பக்கத்துலயே ஸ்கூல் அதனால பக்கத்துலே குடுத்துட்டு வந்துடுவா
ம் ம் இப்ப இவ்ர இவ்ர எப்ப சேக்கணு நோட்த்ற
இன்னொருத்தடவ உக்காந்து பொம்ம எதிர்பாக்குறாரு காந்தா படொல
ஆ
அத பார்த்துனே இருக்கறான்டி வெப் சீரீஸ் நீ சொன்னல கொரியனா கொரியன் சீரிஸ்
ஆ எம் எஸ் பிளேயர் ஏத்திட்டீங்களா
இல்ல ஏத்துல அதுன்னா பிளேஸ்டோர்ல போய் ஏத்துனா வர போது எம் எஸ் பிளயர் மட்டு்ந்தா
ஆமா ப்ளூ கலர்ல இருக்கு
அத ஏத்திட்டு அது ஓபன் பண்ணாவே வந்துருமா கொரியன் சீரிஸ் அது உள்ள போட்டா
சர்ச் பண்ணி கூட பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மை கேள் ஃப்ரண்ட் ஸ் ஏலியன் பாருங்க நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுதா பாத்த நீங்களு அதுலே ஆரம்பிங்க
அப்டியா நா பாத்தனா நா அதவிட அடிமை ஆய்டுவனே சி
ராம் ரோ நானு புடிக்காது ஃப்ரெண்ட்ஸ்லா சொல்லும் போது இதெல்லா என்ன இதுன் சொல்லிட்டுதா ஆரம்பிச்சுது இப்ப அவ்ளோ அடிக்ட் ஆயி பைத்தியம் புடிக்கிற அளவுக்கு அடிக்ட் ஆயிட்ட அதுல நானு ஆ ரொம்ப ஆ ரொம்ப புடிச்சு போயிட்ச்சி அப்றொ அடுத்த அடுத்து சீரீஸ் கேட்டு கேட்டு பாத்து இப்ப கிட்டதட்ட நா அம்பது கிட்ட பாத்திருப்ப ஒரு ஒரு சீரீஸ்மே ஆ பதினாறு எபிசோடு இருவத்தெட்டு எபிசோடு முப்பது எபிசோட்லா வரு
ஆமா நானுமே ஒரு சீரியல் ஒண்ணு பாத் ப ஃபார்மட் லவ்வா பிரெமின் லவ்வா என்னமோ ஒன்னு வன்ச்சு டீ
ஆ ஃபால் இன் லவ்வா
ஆ ஃபாலின் லவ் பாத்த
நல்லாருக்கா சூப்ரா இருக்குமே
ஆமா சூப்பரான்ச் அது ஒன்னே ஒண்ணுதா நா பாத்த அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தது அது ஒரு நாள்யே ஒக்காந்து ஃபுல்லாத்தயு பாத்துட்ட
பாத்துருக்கேனா மறந்துட்ட நறிய பாத்து டெட்ர்மன்
நா ஒரே நாள்ல அத பாத்து அந்த பொண்ணு வந்து ஏழையா இருப்பா அதுல
அ ஆமா
இவ பணக்காரா இருப்பா அவ்ங்க அம்மாக்கு ஒடம்பு சரியில்லன் சொல்ட்டு அந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக வரு அப்றொ அதுவே கல்யாணொ ஆய்டு அப்றொ அவங்க அக்கா வரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்களே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இது பண்ணுங்கல
ஆமா ஆமா இதன் பாத்ருக்கே நறைய இதே மாரி கத நறைய வரு ஒரே மாரி கதைலயே
ஆமா அது மட்டு நா பாத்த அதா எனக்கு தெரியு
நீ இது பாக்க ஆரம்பிங்க கேர்ள் ஃப்ர மை கேர்ள் ஃபிரெண்ட் ஆ மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ்